ஹலோ
மொபில் என்னாச்சுன் தெரியில கொஞ்ச நேர கழுஞ்சு அட்டனாகுது
ஆமா ஆ அது ஒரு பத்து பத்து செகண்ட் போனதுக்கப்பறந் தா வாய்ஸ் கேக்குது
ம் என்னனு தெரில நெட்வொர்க் ப்ராப்ளமா என்னனு தெரிலெங்க
அத அதா இல்ல எப்பவுமே அப்டித்தா இருக்கு ம் நல்லாருக்கே அதா நேத்து பேசுறே பேசுனே திருப்பி கூப்டவே இல்ல பிஸியாயாச்சு நேத்து இந்த காலேஜ் ஆமா உங்க காலேஜ் பத்தி பேசிட்ருந்தோமா நீங்க படிக்கிறது அதெல்லா அப்டி அத கேக்கணுனே நெனச்சிட்ருந்தே
ஆ மறுவுடியு ஜாயின் பண்ணலான்ருக்கேங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்கணு ஏன்னா நர்சிங்றது ட்ரீம் வேற எனக்கு பி எஸ் சி நர்சிங் ட்ரை பண்ணனு பி எஸ் சி நர்சிங்ன்னு படிக்க முடில ஏன்னா டென்த் முடுச்ட்டு டிப்ளமோ னு
அப்டீங்ளா
ஆமாங்க டென்த் முட் டென்த் தா முடுச்சிருக்கே டென்த்து முடுச்ட்டு டிப் ப்ளமோ நர்சிங் தா பண்ணிட்ருக்கேங்க
ஏ நல்லா படிச்சீங்னா இதுல நல்லா டாப்பரா வந்ட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பான்சர்ல்லா நெறைய வரு
க்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போனா பி எஸ் சி நர்சிங் ஆயர்லா நீங்க கவலப்படாதீங்கன் சொல்லிருக்காங்க போன மந்துல பாத்திங்கன்னா ஒரு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோச்சிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸிங்க அப்பா ஆம்புலன்சிங் டிரைவர் கூட இதா இருக்குனு இல்லெங்கெ ஆம்புலென்சிங் நர்சு
ஆம்மா
அதுக்கு ட்ரைனிங் விட்டுட்டாங்கங்க ஐயோ முடியில எனக் படிக்கணு போகுணுனு ஒரு ஆச வந்துடுச்சு ஆம்புலன்சிங்கா ஐயோ யோ எத்தன கேஸ் பாக்கணு நீங்க வேற சாப்புட்றமோ இல்லைங்ளோங்க ஒரு வா ஒரு மாச சோ அங்க இருந்தே சாப்புட்றமோ இல்லையோ ஆம்புலன்ஸுக்கு ஒரு சிக்னல் குடுத்துட்டாங்ன்னா போதுங்க என்ன பண்ணிட்ரு க்கமோ அந்த வேலைய விட்டுட்டு அப்டியே ஓடணு
ஓ அங்க நீங்க கூட போவீங்ளா அந்த இதெல்லாம் ஃபஸ்ட் எய்ட்லா குடுப்பீங்ளா
ஆ ஆமாங்க ஃபஸ்ட் எய்ட்லா குடுக்கோணுங்க ஆமாங்க அதுக்குள்ள டிரைனிங் குடுத்துட்டாங்க ஆம்புலன்சிங்ல்லா ட்ரைனிங் குடுத் ட்டாங்க
சூப்பரு
அதாவது ஒன் வீக்ல புரிஞ்சுக்கணுங்க ஒரு அதாவது ஒரு ஒன் வீக் வந்து கைல இன்ஜெக்ஷன் போறாங்ளேங் நரம்பு இன்ஜெக்ஷன்
ஐயோ கடவுளே ம் ஆம்மா
அதுக்கு சொல்லி குடுப்பாங்கங்க ரெண்டாவது வந்து யூரின் டூப் வெப்பாங்க இல்லைங்க
ஆ ஆம்மா
அதுக்கு சொல்லி் குடுப்பாங்கங்க மூணாவது சர்ஜரிக்கு எல்லா சர்ஜரிக்கு சொல்லி் குடுப்பாங்கங் இந்த ஒன் வீக்ல ஒன் வீக்ல சர்ஜரி அதுக்கப்பறோ அது பா இன்ஜெக்ஷன் போட்றதுக்கு
அததது
அப்றோ டெலிவரி எப்டி பாக்னுங்கறது இப்பலா எங்கே நீங்க பாத்தீங்கன்னாலு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல மட்டுந்தா டாக்ட்ரு வந்து டெலிவரி பாக்குறாங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாரிலா பாத்தீங்கன்னா நர்ஸே டெலிவரி பாத்தர்றாங்க
ஆம்மாம்மாம்மா ரொம்ப கிரிட்டிக்கலா காம்ப்ளிகேஷன் இருக்றது மட்டுந்தா அவுங்க பாக்கறாங்
பெருசா பெரிய பெரிய பெரிய கேஸ் மட்டுந்தா டாக்டர் பாக்குறாங்கங்க சின்ன சின்ன கேஸ்லா பாத்தீங்னா நஸ்சே முடிச்சுறாங்கங்க எனக்கெல்லா நஸ்சு என க்கு ரெண்டாவது பாப்பாவுக்கு நர்ஸு இந்த வேல செய்யறாங்க இல்லைங்க ஹாஸ்பிட்டல்ல அவுங்கள தா எனக்கு பாப்பா டெலிவரியான பண்ணதுங்க
சே சேர் ஆனா அதெல்லா அளோவ்டா பண்லாமா இல்ல அவுங்க சிச்சுவேஷன்னால பண்ணாங்களா
இல்லைங்க அப்புடிலா இல்லைங்க நாங்க வந்து லோக்கல்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தா பாத்தோ பக்கத்துல வீ ட்டு பக்கத்துலயே இருக்கது பெயின் வந்துருச்சுன் சொல்லி போயிருந்தோ பெயின் வந்துருச்சுன் சொல்லி போனது இது கர்ப்ப பை இது பனி கொடோ ஒடஞ்சிருச்சுங்க
ஆ ஆ ஆ
பனிகொடோ ஒடஞ்சது டெலிவரி ஆயிடுண்டா இங்கேயே ஆயிருன் சொல்லிட்டு சிஸ்டர்சு அப்றோ அங்க வேல பாக்றவங்ளே எனக்கு டெலிவெரி பாத்துட்டாங்கங் அங்க டெலிவெரி பாக்கறது அப்றோ செஜரி ஆப்ரேஷன் ஃபேம்லி பிளானிங் பண்றாங் இல்லைங்க ஃபேம்லி பிளானிங் பண்றதுக்கு சர்ஜரிக்கு எல்லாத்துக்குமே கூப்ட்டு இது பண்ணிருவாங்கங்க எல்லாத்துக்குமே ஒன் ஒன் வீக்கு
சூப்பர் இப்
அதாவது ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துல எல்லா கத்துக்கணு அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணுங்க பண்ண ஆரம்பிச்சிரணு ஸ்டாட் பண்ணிர்ணு அவுங்ளுக்கு அப்றோ வந்துட்டு எனக்கு எங்கே ஜாப் வேணுமோ அங்க ஜாம் ஜாப் கெடக்கிறது கொஞ்ச கஷ்டந்தா இருந்தாலு முயற்சி பண்ணி நா எந்த ஊர்ல இருக்கனோ அதே ஊர்ல ஜாப் ட்ரை பண்லான்ன
பரவால்ல நீங்க விட்றாம கேப் இல்லாம முடி
ஐயோ கேப்லா இல்லைங்க என்னோட ட்ரீம்ங்க கேப் எல்லா கெடையா நீ படி நீ படிக்கிற நல்லா படிக்கிற நீ படி அப்டின்னு இப்பயு சொல்லுவாரு
அதெல்லா கெடைக்கிறதெல்லா ரொம் ப ரேரு தாங்க அந்த மாரி நமக்கு சப்போர்ட் பண்ற ஹஸ்பண்ட்லா உம்
படின்தாங்க சொ
எவ்வளவோ வீட்டுல அ நல்லா படிச்சு சூப்பரா வேல பாத்துட்டு இருப்பாங்க அவுங்கள புடிச்சு இல்ல போது நீ படிச்சதெல்லா போது வீட்ல இரு கொழந்தைங்கள பாருன்னு அவுங்கள படிச்சதெல்லா மறக்க வச்சு ரொம்ப டாமினேட் பண்ணி இருக்காதா இருக்காங்க இப்ப அதிகமா
ம்
ம் இந்த மாரி நமக்கு நம்மக் புடிச்சத பண்ண விட்ற ஹஸ்பண்ட்ஸே ரொம்ப ரேரு தா
கண்டிப்பாங்க
உம்
நீ உனக்கு அதாவது அவருக்கே தெரியு ஏன்னா நா லவ்வ மேரேஜ் தானுங்களா நா லவ் மேரேஜ் தா
சேரி சேரி சேர்
அவருக்கே தெரியு சின்ன வயசுல இருந்து இதுதா எ ட்ரீமு நா னு அவரு ஆறு வருஷ லவ் பண்ணிதா கல்யாண பண்ணோ
ஓ செரி செரி
ட்ரீமுனு அவருக்கு நல்லாவே தெரியு அவருக்குமே இது மில்ட்ரி ஆகணுனு ஆச தா ஆனா மு டில அவுருக்கு ரொம்ப புடிச்சது மில்ட்ரி தா ஆனா ஆக முடிலைங்க
ஓ எக்ஸாம்லா எழுதிட்ருக்காங்ளா இல்ல
இல்லில்லிங்க அவரு அந்த வாய்ப்பெல்லா விட்டுட்டாருங்க
அடிங்ளா
அப்டியே ஆக முடியாது நம்ம மண்டைல படிப்பு ஏறாதுன்னே முடிவு பண்ணிட்டாருங்க அப்டிலா இல்ல நம்மனால முடியு அப்டின்னாலே போது இல்லைங்க சொல்லுங்க பாக்கலா
ஆமா ரொம்ப புடி அதா இதுல ஒரு மூவில கூட சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல நமக்கு ஒரு விஷ்யத்துல எவ்ளோ அட புடிக்றோங்கிறதா அது அது எவ்வளோ புடிக்கும்னு அப்பதா நமக்கு தெரியு
ஆமாங்க அது ஒடனே சொல்றது நம்மனால முடியல நம்ம பைய பண்ணுவான்னு
அதேதா
அவனுக்கு என்ன ஆகணும்னு ஆச இல்ல நான் எல்லா அப்பாவோட ஆசயதான் நிறைவேத்தி வைக்கிறாங்க பாருங்க அப்டிலாம் இல்ல நான் எப்பயுமே அவர்கிட்ட சொல்லுவே உன்னோட ஆசய நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ அவனோட ஆச என்ன மோ அவன் ஆகட்டும் அவனுக்கு என்ன பெருசாய் அவன் அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் பண்ணட்டும் அப்டிதான சொல்லுங்க நம்ம ஆசை போய் அவங்க மேல தினிக்க கூடாது இல்லைங்க
கண்டிப்பா கண்டிப்பா ம்
அவுங்களுக் என்ன ஆசையோ அது பண்ணட்டும் உனக்கு என்ன புடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அதுக்கு நம்ம சப்போடிவா இருக் கனும் அவ்ளோ தான் அப்டின்னு இப்பயும் சொல்லுவீங்க
ம் அது வந்து நம்ம இப்ப ஒண்ணு சொல்றோம் நம்ம குழந்தைங்களும் எடுத்துக்கோங்களே இப்ப ஒண்ணு பேசுறாங்க கொஞ்சம் பெருசாகும் போது அப்போ ஒன்னு சொல்றாங்க அதுக்கப்பறம் பெருசாகும் போது சூழ்நிலை படிப்பு இதெல்லாம் வச்சு ஒரு வேல முடிவாகுது இந்த மாரி எல்லாமே இருக்குது அத பொறுத் அதுதான் அதுங்க என்ன ஒரு லைப்ல சக்சஸ் ஃபுல்லா வந்துட்டா போகுது இதுதான் அதுதான்ல்லாம் கிடையாது உனக்கு உன்னோட ஆச நிறைவேத்திக்கிறதுக்கு உ ஃபேமிலி பாக்குறக்கு உனக்கு அளவான சம்பளம் இருந்துட்டா போதும்
அப்டிங்கிறேன்ன இப்பவே பையே என்னங்கன்னா எனக்கு டாக்டர் ஆகணும் நான் ஆசம்மா இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்பறம் தான் அவனுக்கு அவனுக்கு பண்ணதுக்கு அப்பறம் தான் அவன் சொல்றா அவன் அவனுக்கு சர்ஜரி பண்ணற டாக்டர் வந்து அவனோட பேவேரைட் டாக்டருங்க ரொம்ப புடிக்கு அ அதனால அவன் இப்பயும் சொல்லுவான் என்னன்னு சொல்லுவானா அம்மா நான் இது நான் இனியம்மா நான் பெருசானா டாக் டருதாம்மா ஆகணும் அப்டின்னு
சூப்பரு
நீங்களே யோசிச்சு பாருங்க டாக்டருக்கு எல்லாம் படிக்க வைக்கிறக்கு எத்தனை லட்சம் செலவாகு தெரியுமா
ஏன் நீங்க ஏன் அப்டி யோசிக்கிறீங்க அதெல்லா
இல்ல இல்லைங்க அப்டி நான் யோசிக்கறதுக்கு இல்ல இப்ப இருந்தே நீங்க அவனுக்கு வந்து அவன் பேர்லன்னு சொல்லி அவனுக்காக நான் இப்ப இருந்தே சேர்த்தி வச்சிட்டு இருக்கேங்க
நறையா இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குதுல்ல கவர்மெண்ட் இதே இருக் இருக்குது இல்லலைன்னு நல்ல பேங்க் எல்லாம் இருக்குது இல்ல
ஏ அவனுக்கு போஸ் அப்ளிகேஷன் சொல்லி ஓபன் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்வ மகள் திட்டம்னு சொல்லி ஒரு இது குடுத்துருக்காங்கலே அது இப்ப அதுல வந்து அமௌண்ட் போட்டுட்ருக் எங்க பையனுக்கு மாசோ மாசோ ரெண்டு ரூபா போட்டுருவங்க
இப்போ ஏதோ ஒண்ணு யூஸ் ஆகும்
ஆமாங்க இப்ப வந்து நான் மாச மாசோ ரெண்டு ரூபா போடுறனால அவனுக்கு வந்து இருவோத்தோரு வயசுங்கிறப்ப ஓபன் ஆகுங்களாமா
து ஆனா வந்து அந்த ஒரு சூழ்நிலை வருது படிக்க வைக்க நம்ம தேடுறப்போ நமக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கடைக்கும் எ நமக்கு தெரியாம எத்தனை பேர் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க தெரியுமா அப்டி இருக்கும் போது நம்ம பிள்ளைக் அப்டி நம்ம என்ன நல்லதுதா சொல்லி குடுத்து வளக்குறோ நல்ல எண்ணத்தோடதா வளக்கறோ கடவுள் வந்து நமக்குன் அந்த வாய்ப்பெல்லா அமுச்சு விடுவாரு அவ்ளதா அதனால அதெல்லா நமக் ரொம்ப யோசிக்காம அவுங்க ஆசயு என்ன வேணுமோ நல்லா கனவுக்கானுடா அப்டின் சொல்லி வுட்றணு
நாங்க இங்க இப்டினு நா உங்கிட்ட அப்டிதா சொன்னே அவ என்ன சொல்றானா அம்மா நா படிக்கணு அப்டினு ஒரு ஒரு மாரி
அத பரவாயில்லங்க அத சொல்றது இதுதாங்க
த்தி நீ படி எனக்கு உன்னோட என்னோட கடம சேத்தி வெக்கறே அப்டின் சொல்லி மாச மாச போட்டுட்ருக்கே இருவத்தோரு வயசுலாதா ஓபன் பண்ணணுன் சொல்லிருக்காங்க இருவத்தோ அது நாம தா போட்றோ ஆனா சைன் மட்டு அவர் போட்டாதா அமௌண்டே கெடைக்குங்க
பரவால்ல
அவ பெருசாயி அவனுக்கு மேஜர் வயசு வருது இல்லிங்க மேஜர் வைஸ் வந்தாதா சைன் போட்டு அவ அமௌண்டே வாங்க முடியு
பரவால்லங்க
து அவளுக் பையனுக்கு அப்டிதா போட்டுட்ருக்க பாப்பாவுக்கு அப்டித்தா போட்டுட்ருக்கேங்க பாப்பா இனியு ஸ்கூல் சேத்துல இப்பதா ரெண்டு வயசு ஆச்சு பாப்பாக்கு இப்ப வரைக்குமே பாப் ப்பாக்கு நானே அமௌண்ட் இப்ப இருந்தே போட்டேதா இருக்கீங்க ஏனா பெருசானா இது பண்ண முடியாதுல வர சேல்ரியில அவனுக்கு பா தம்பிக்கு ரெண்று ரூவானா இவனுக்கு ஆயர் ரூவா இவளுக்கு ரெண்டு ரூவானா அவனுக்கு ஒரு மூவாயர் ரூவா அவனுக் ஒரு ஆயர் ரூவா எச்சாதா போட்றது
பரவாயில்லங் நல்லது சேவிங்ஸ்ல்லா ரொம்ப நல்லது விஷ்யந்தா
சேவிங்ஸ் பண்ணணுங்க
ஆம்மா
இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க பாப்பாக்கு நா இப்பெல்லா நகவிக்கிற வெலைக்கு நகை எடுக்க முடியுமா
ம் நக வந்து நம்ம சேக்கறது வந்து ரெண்டாவது அதுங்கலெல்லா படிக்க வெச்சு ஒரு நல்ல வேலையோட அனுப்ச்சா போது அவ வர மாப்ளங்க பாதி நக போட்டு கூட்டிட்டு போட்டு
தே இப்பவே அதாவது என் என்னோட சைடுல்ல எங்க அம்மா எங்க அம்மா கல்யா என்னோட சைடு வந்து அப்டி எதும் கெட இல்ல எங்க அம்மாவோட சைடுல வந்து பாத்தீங்கன்னா நகையல்லா போட்டு வரலேன்ல கேப்பாங்களாம்மா அப்பவே எங் பாட் ட்டி வந்து பத்து போன் போட்டு அந்த காலத்துலே கல்யாண பண்ணி குடுத்துருக்காங்க இதுல்லா என்ன நகன் வேற எங்க பாட்டி எங்கப்ப எங்க அம்மாவ பத்தி பாட்டி கேட்டுருக்காங்க எங்க அப்பவே அப்டி இருக் க்குனா நா இனி அப்ப பியூச்சர்ல நம்ம கொழந்தைய பத்திலா யோசிச்சு பாருங்க
ஆமாங்க
கல்யாண பண்ணி குடுக்கும் போது கேப்பாங்க இல்லேங்க
ஆம்மா கொஞ்சோ பயமாதா இருக்குது என்னங்க படிப்பு குடுத்துட்டா போதுங்க ரெண்டு பேரு போரு போ இப் நம்ம கால வரைக்கு வேற நக வெல இதெல்லா இனிமே பியூச்சர்ல யோசிக்கறப்போ அ படிக்க வெச்சுட் டோனா போது உங்க லைஃப்ஃபு நீங்க ஸ்டார்ட் ரெண்டு பேத்த பாத்து கல்யாண பண்ணி வைக்கிறோ நீங்க உங்க லைஃப் டெவலப் பண்ணிக்கங்க அவ்ளதா
ம் ஆமாங்க கண்டிப்பா சேரிங்க பேசுனா பேசிட்டே இருப்போனம்மா இன்னொரு நாள் கால் பண்ணலாங்க
ஆ சேரிங்க வொடம்பு பாத்துக்கோங்க பாய்